ஹலோ
நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாக்றங்க நீங்கிங்க நல்லாக்றீங்ளா
ஓ நாங்க நல்லா இருக்கங்க
ம்
கற வீட்ல எல்லா நல்லா இருக்காங்ளா
எல்லா நல்லாக்றாங்க
செரிங்க இன்னிக்கெல்லா லீவுங்ளா பசங்களுக்கெல்லா
ஆமாங்க எல்லாத்துக்கு லீவ் தாங்க
செரி செரிங்க பசங்கலா என்ன பண்றாங்க
வெளையாண்ட்ருக்கு தாங்க
செரிங்க அப்றோ திடீர்னு கால் பண்ணி இருக்கீங்க ஆச்சிரியமா இருக்கு
திடீர்னு பசங்கெல்லா ந நாய்க் குட்டி பாத்தாங்க லாஸ்ட் டைம் வந்தப்போ உங்க வீட்டுல
செரிங்க
அது வளத்துல்லா அப்டின் சொல்லி இன்ட்ரஸ்டா இருக்கறாங்க
செரிங்க
செரி அது என்ன என்னென்ன வேல எல்லா எதுக்குன் தெரியாது நம்கு அதுக்கு கரெக்டா வேக்சின் எல்லா போடனோன்றாங்க
ஆமாங்க
நம்ம ஒரு நாய்க்குட்டி வளர்த்தற்னா சின்ன வேலையா தெரியாது
ஆமாங்க
அதுக்குனு தனியா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா பண்ணணு அ அப்டி இருந்தாதா அது நல்லா இருக்கோ
ஆமாங்க
செரி உங்க நீங்க உங்க வீட்ல இருக்கறனால எ என்ன பண்றீங்கண்ட்டு கேக்கலானு
எங்க வீட்ல இருக்குதுங்க இப்ப குட்டி போட்டுருக்குதுங்க நாங்க குடுக்குலாதா இருக்குறோ ம் அது பாத்தீங்கனாம் அ டாக்கு நாங்க வந்து செரி ஆசப்பட்டு வாவ் அ தெங்குளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவுங் குடுத்தாங்கன்னு வாங்கி வளத்திட்டுருக்கோ ச்ச நாங்க வளதோணுன்னு எங்குளுக்கு விட்ல ஏற்கனவே நார்மல் டாக் ஒன்னு இருக்குங்க இது லேப்ரடார்ங்க லேப்ரடார் இல்ல லேப்ரடார் தாங்க வாங்கி ஒருத்தங் தெரிஞ்சவங்க ஒருத்தருங்க குடு த்தாங்கனு வளத்திட்க்குறோ அது புறம் குட்டி போட்ருக்குங்க இப்ப நாலு குட்டி போட்ருக்கு ரெண்டு ஃபீமேலு ரெண்டு மேல் டா குட்டி போட்ருக்கு
ம்
அது பாத்தீங்கனா இப்ப கண்ணு கொஞ்சோ ஒன் மந்த் ஆச்சுங்க இப்ப கொஞ்சோ கண்ணு முழிச்சு இப்ப சாப்பட்ற ஸ்டேஜ் வந்துருச்சு இப்பதா குடுக்கலான்ட்ருக்றோ அது நீங்க மந்த்லி வளர்த்தறு மட்டு இல்லிங்க மந்த்லி மந்த்லி போயி பாத்தீங்கனா வாக்சீன் போடணுங்க
அப்டிங்ளா
ஆமாங்க நீங்க அப்புற வெளிலேலா வெச்சு நீங்க வளத்தக் கூடாதுங்க வீட்டுக்குள்ளதா விட்டு வளத்தணு அது ஒரு இது இருக்கு நீங்க நார்மல் டாக் மாரி நெனைச்சிட்டு வெளில விடக்கூடாது
வீட்டுக்குள்ள உட்டோம்னா அதோட முடியெல்லா கொட்டுதுங்கே அதோட ஹாபிட்டே நம்ளுக்கு செட்டாகுமானு தெரி
இல்லிங்க உங்குளுக்கு அது தகுந்த மாரி ஃபுட்டு நம்ம குடுத்தன் வெச்சுக்கோங்ளே அதுக்கு விட்டமின்ஸ் வந்து கோ இல்லா இதுனாலதா உங்குளுக்கு இந் முன் ஹேர் எல்லா ஃபால் ஆகுதுங்க அது தகுந்த மாரி நம்ம ஃபுட்டு எடுத்திரு குடுத்துட்டோம்னா அந்த முடியெல்லா கொட்டாதுங்க நம்ம ஹால்ல அந்த ஹால்ல மட்டு வெச்சுக்லாங்க எல்லா ரூம்லே விட வேண்டா பெட்ரூம்லே எல்லா அஆ ஹால்ல மட்டு வெச்சுக்கிலாங்க
பிங் ஆ
ஆமாங்க இப்ப எங்க வீட்ல நாங்க வந்து ஹால்ல மட்டு விடுவோ சிட் அவுட்ல படுக்க வெப்போ அந்த மாரி வெச்சுக்குவோ அப்புறோம் பாத்தீங்கனா அது என்னைய சொல்றது சா ஃபுட்டு வந்துட்டு பாத்தீங்னா இது உப்பு போடெல்லா குடுக்க கூடாது மசாலா ஐட்டங்கள் இதெல்லா போட்டு கொடுக்க கூடாதுங்க உப்பு இல்லாமதான் நமக்கு அந்த ஃபுட்டு் கொடுக்கணுங்க அதுக்கு நம்ம அதுக்குன்னு தனியாதான் சாப்பாடு வச்சு குடுக்கணுங்க அப்புறம் நம்ம இதா வந்து நம்ம சாப்படுற சாப்பாடு அதுலயே கொஞ்சம் எடுத்து போட்டு குழம்பூத்தி அதெல்லாம் வச்சோம்னா அதுக்கு செட் ஆகாதுங்க அதுக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே தனியா வச்சுக்கணும் அப்புறம் டாக்டர் டர் வந்து மாசத்தில் ஒரு தடவியாகந்து கூட்டிட்டு போய் அந்த டாக்டர்கக்கு வந்து எல்லா ப